ஹலோ
வணக்கம் தோழர் கேக்குதா
ஆ வணக்கம் மேடம் நல்லாருக்கிங்களா
ம் ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
என்ன பண்றீங்க
இங்க மேல மாடில இருக்கே நீங்க
நா வீட்லதா
சேரி தோழர் ம் சாப்ட்டே தோழர் இப்ப இன்னிக்கு வந்துட்டு நம்ம வந்து அதாவது நம்ப எல்லாருக்குமே ஒரு கனவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ப வந்துட்டு இதப் போய் நம்ப வந்து இத நம்ப செஞ்சு முடிக்கணு அத இப்ப வந்து எனக்கு என்ன கனவு அந்த மாதிரினா அம் எனக்கு வந்துட்டு ஒரு அரசு வேலைக்கு போயிட்ணு அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கு இல்லையா அத வந்துட்டு நம்ப வந்து எப்டி அத ம் தோழர் கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
அங்க கொஞ்சோ அ இது எதோ எறைச்சல் மாதிரி இருக்கு கொஞ்சோ பாத்துங்க
ஓகே
ஆ அதுதா அது எப்டி நா நம்ப வந்து போய் ஒரு அ அத பொயிட்டு வெற்றி பெற்றது அத பத்தி உங்களுக்கு எதாச்சு தெரியுமா சொல்லுங்க தெருஞ்சா
கண்டிப்பா ஃபஸ்ட்டு இப்ப இன்னிக்கு வந்து பாத்துட்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்துட்னா ஒரு ட்ரீம் செட் பண்ணுவோ அது படிப்படியா நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வரும்போது அந்த ட்ரீம்மோடைய லெவல் கண்டிப்பா கொறஞ்சுக்கிட்டே வரு அது நமக்கு நல்லாவே தெரியு இப்ப சின்ன வயசுல நீங்களே வந்து பாத்துட்னா ஒரு ஐ ஏ எஸ் ஆவனு ஐ பி எஸ் ஆவனு டாக்டர் ஆவனு அப்டினு சொல்ட்டு நம்ம பேசுவோ பேசியிருப்போ ஆனா இன்றைக்கு வளர்ந்து வருதுக்கால கட்டத்துல நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய சுற்றியுள்ள என்விரான்மென்ட்லா பாத்தீங்கன்னா ரெம்ப ஒரு மிக ஒரு இதா இருக்கு சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலை இதெல்லா நம்ம பாக்கும்போது அந்த அந்த ட்ரீம் வந்து கொஞ்சோ டிப் ஆகிட்டே வரு ஆனாலுங் கூட ஒரு சில பேர் அந்த ட்ரீம்ல வந்து பாத்துட்னா கண்ணு கருத்து ம்மா இருந்து அந்த ட்ரீம்ம நா எப்டியாவது அச்சீவ் பண்ணு அப்டின்னு சொல்ட்டு நீங்க இப்போ அவரு இப்ப அரச வேலைக்கு போனு அரசு வேலைக்கு போகணு அப்டின்னா நீங்க அரசு வேலைக்குப் போறதுக்காக என் டைம் குடுக்கணு ஒடனே கெடச்சுடக்கூடிய காரியம் கெடையாது டைம் குடுக்குறப்ப உங்க ஃபேமிலி சப் போட் பண்ணனு சரோண்டிங் சப்போட் பண்ணனு ரிலேட்டிவ்ஸ் சப்போட் பண்ணனு இந்த மாரி சப்போர்ட் பண்ணா மட்டுந்தா நீங்க அத அச்சீ்வ் பண்ண முடியு அதல்லா அந்த காயங்களை எல்லா நீங்க தாண்டி வர்னு ம் சொல்ல
ட்டு அதாவது இப்போ நம்ம வந்து சின்ன புள்ளையா இருந்திருப்போம்ல்ல சின்ன அந்த அதாவது இந்த ஆ வந்து பள்ளி படிச்சிட்டு இருக்கு போது நமக்கு என்ன தோணி இருக்கும்னா அப்போ வந்துட்டு நமக்கு எதோ ஒரு கவர்ச்சியா அதாவது ஒரு ஒரு ஒரு அ காவல்துறையா இருக்கட்டு இல்ல வந்து டு அந்த மாரி நமக்கு எதோ அது பாத் தோனே அது ஒரு மாரி அவுங்க எப்டி இருக்காங்க பாரு நம்மளு அந்த மாரி ஆகுனு அந்த மாரி நமக்கு தோணிருக் கு
கண்டிப்பா ஆவு
அதுக்கப்றோ நம்ம வந்துட்டு நம்ம வளர வளர நமக்கு ஒரு அது உண்மையான நிலவரம் தெரியு நமக்கு அது என்ன அப்டிங்கற மாரி அந்த என்ன பொறுத்த வரைக் கு நம்ப ஆ வளர வளர நம்மளோட ஒரு
ரியால்ட்டி
அய்யோ வளர வளர நமக்கு வந்து நெறைய நமக்கு மா ற்றம் தெரியு இல்லையா நம்ம வந்துட்டு சேரி நம்ம வேற படிக்கலா வேற படிக்கலா அடுத்து அடுத்து அடுத்துனு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நா வந்துட்டு சின்ன புள்ளையா இருக்கு போது அ ஒ சேரி டாக்டர் படிக்கலா அந்த மாரி ஒரு அத அதாது ம் சின்ன புள்ளைனா வந்துட்டு அந்த ஒன்னாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கு அதுக்கப் பறோ வந்துட்டு ஏனா அப்ப எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அதுக்குப்பறோ வந்துட்டு ஒரு ம் அப்றோ ஆறாவது ஏழாவது எட்டாவதுலல்லா வந்துட்டு ம் போலீஸ் ஆகணு அந்த மாதிரி நெனைச்சே சேரி பே போ அப் காவல்துறை ஆகணு ஏனா வந்துட்டு அவுங்க வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆ அ கொஞ்சோ மிரட்டுவாங்க இல்லையா அதெல்லா பாத்துட்டு வந்துட்டு அது அ நம்மளு அந்த மாதிரி இருக்கணு நம்ம போயிட்டு வந்து எல்லாரையு மிரட்டணும்ப்பா நம்ம அப்ப அந்த மாரி இருந்துச் சி அதுக்கப்பறோ அத முடிச்சுட்டு ம் ஆ அடுத்து வந்து இது அ பதினொன்னாவது பன்னெண்டாவதுல இருந்து எனக்கு திரும்பி வந்துட்டு டாக்டர் படிக்னு எ ஆ இது மருத்துவர் ஆகலா அந்த மாதிரி நெனைச்சே
சேரி
அப்ப அந்த மாதிரி நெனைச்சிட்டு வந்துட்டு அதுக்கான கொஞ்சோ முயற்சி எல்லா நா சரியா போடலன்னு நெனைக்கிறே அதுக்கப்பறோ அது முடிஞ்சிருச் சி அதுக்கப்பறோ வந்துட்டு அ கல்லூரி வந்து முதலாம் ஆண்டு படிக்குபோது வந்துட்டு அம் இது மாதிரி அது அம் மாவட்டம் மாவட்ட கலெக்டர் ஆகணு அந்த மாதிரி மாவட்ட ஆட்சியாளர் ஆகணும்னு நெனைச்சே
ஆ
அதுக்குப்பறோ வந்துட்டு சேரி வேணா எதுவு வேணா அந்த மாதிரின்ட்டு அதையு வுட்டுட்டு அதுக்குப்பறோ வந்துட்டு இந்த பார்லர் வச்சிருப்பாங்கல்ல அழகு நிலையம் அது அது மாரி அது அதுல சேரி அதுல போலா அந்த வழியா போலா அந்த மாரி நெனைச்சே அதுக்கப்றோ சேரி அதுவு வேனன்னு சேரி விட்டுட்டே இப்ப கடைசியா வந்துட்டு திரும்பயு ஆ மாவட்ட ஆட்சியரவே நம்ம ஆகலா அதுவே அப்டின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி நா மறுபுடியு அதுக்கே நா வந்துருக்கே இதுக்கப்றோ இதுக்கப்றமு மாத்திட் இருக்க முடியாதுன்பாங்க இப்பயாச்சு அதையாச்சு ஒன்னு படிச்சாச்சு எப்புடியாது வேலைக்கு போயிணுங்கற மாதிரி இப்ப எனக்கு வந்து ஒரு இதுல இருக்கு சொல்லுங் சொல்லுங்க
நா ஆரம்பத்துலயே சொன்ன மாதிரி அத வந்து பாத் நம்மளுடைய பேமிலி சுச்சுவேஷன் அத பொறுத்த நமக்கு அது வேறி ஆயிட்டே வரும் நம்ம ஆரம்பத் சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா சொல்லியிருப்போ நா டாக்டர் ஆகுறே வக்கீல் ஆகுறே நானு பெரிய ஆ கவர்மெண்ட் ஐ ஐ பி எஸ் ஆர் ஐ ஏ எஸ் ஆயிருன்னு சொல் நம்ம அத விளையாட்டு தனமா சொன்னது அப்டியே நம்ப நம்ம வாழ்க்கையுடைய ரியாலிட்டிக்கு நம்ம கடந்து வரும் போது தான் அந்த ரியாலிட்டி என்ன அப்டிங்கறது தெரியு இந்த ரியாலிட்டி இல்லாம பயணிச்சிட்டு இருக்கு போது தா நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம இப்புடி தா போ முடியு வர முடி யுற்றத தெரியு‌ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலைகள் மத்தியிலு நெறைய பேரு வந்து பாத்தீட்டன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டுலா இருக்காங்க அந்த மாறி நம்மளும் அத முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா அது முடியாத ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத கொடுக்க வேண்டிய டைம் குடுக்ணும் நேரம் குடுக்கணும் அப்டி குடுக்கும்ப அந்த வெற்றியாளர் எல்லா சொல்லக்கூடிய அந்த வெற்றி அந்த வெற்றி ஸ்பீச் எல்லா நம கேட்டே அப்டின்னு சொன்னோனு வச்சுக்கோங்களே அவுங்க சொன்னது அவமானங்கள அந்த சகிச்சி ஏற்றுக்க கொள்ளக்கூடிய தன்ம நமக்கு வேணு யாரு என்ன சொன்னாலு அந்த காதுல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வரக்கூடாது அப்டின்லா நம்ம அதுக் ஆயத்தமா இருக்கணு ஏன்னா எடுத்த உடனே கிடைக்கூடிய அந்த ஐ ஏ எஸ் ன குரூப் அந்த ஒன் தேர்வெலா எழுதி நம்ம பாஸ் பண்ணணு எல்லாரு தேர்ச்சி அடையணு அப்டிங்கிறதலா
இப்ப வந்துட்டு தொல்ல ம் ஆமா ஆமா இப்ப வந்துட்டு இப்ப கூட பெருசா ஒண்ணு இல்ல நம்ம வந்துட்டு ம் அதாது நம்ம இதுக்கப்பறே நம்மளாலு ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி எல்லா எதுவு இல்ல ஆ இப்போ இப்பயு ஒண்ணு இல்ல நம்ம காலையில இப்ப வந்து ரொம்ப எடுத் த்துதோனயே ஒரு பெருசா ஆரம்பிக்க வேணா ஒரு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது அப்ப எல்லாருக்கு அஞ்சு மணிக்கே எழுந்திரு இதுங்க வந்து ரொம்ப ஒரு எப்டி சொல்றது கஷ்டமாதா இருக்கு இல்லன்னா ஒரு அஞ்சு முப்பதுக்கு அஞ்சு முப்பதுக்கு எழுந்திருக்கிறது அதுக்கப்பறே போக போக அஞ்சு மணிக்கு அந்த மாறி கொஞ்சே கொஞ்சமா நம்மளே அந்த நேரத்தை இது பண்ணிக்கலா இப்ப என்ன அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறோமா முதல்லா வந்துட்டு நம்ப வந்து ஒரு அந்த நெறைய சொல்லுவாங்களே பிரபஞ்சம் அந்த இது மாதிரி நெறைய சொல்லுவாங்களே கொஞ்ச நேரம் அது வந்துட்டு ஆனா அறிவியல் பூர்வமாவு வந்துட்டு அத வந்து நிரூபிச்சிருக்காங்க அதாவது நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா கண்ண மூடி உக் உட்காந்து நம்ப அந்த மனசு ஒரு நிலைப்படுத்துறது அந்த அதெல்லா சொல்றாங்க இல்லையா அது வந்துட்டு அது கண்டிப்பா அது வேலை செய்யுதுங்குற மாறி சொல்லிருக்காங்க நம்ம வந்து இது இப்புடியே தா காலையிலே எந்திருச்சி ஒரு கொஞ்ச நேரம் அப்டியே அமைதியா கண்ண மூடி உட்காந்துருக்கணு அந்த ஒரு நம்ம எந்த ஒரு சத்தமு இல்லாம ஒரு அமைதியா உக்காந்துட்டு அதுக்கப்பறே நம்ம படிக்க ஆரம்பிக்கலா எடுத்த உடனே அப்டி எல்லாத்தையு படிக்கணும்னு இல்ல அந்த ஒரு நாள் எடுத்துக்கிறோமா ஆ ஒரு ஒரு ஒரு ரெண்டு பக்க மூணு பக்க படிச்சா போது அதுக்கப்பறே போக போக நம்ம வந்துட்டு நமக்கு ஏன்னா எடுத்த உனே நம்ம இன்னைக்கே நா பத்து பக்க படிச்சே ஆகுனுனா கண்டிப்பா அது முடியாது ஏன்னா நம்ப முதல் வாட்டி படிக்கிறோங்கிறதுனால ரொம்ப ஒரு திரும்ப திரும்ப நமக்கு வந்து தூக்க வரலா ரொம்ப சோர்வா இருக்கலா இப்ப படிச்ச இன்னுமா அந்த மாதிரி லோ போர் கூட அடிச்சிர்லா ஏ இத படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அதனால நம்ம எடுத்தோன்னே நறையா படிக்காம மொதல்ல வந்துட்டு ஒரு மூணு பக்கோ படிக்கிறோமா நம்ம அது ஒரு ரெண்டு நாளைக்கி அது திரும்ப திரும்ப படிச்சுட்டு அது ஒரு மாரி மனசுல நல்லா பதிய வச்சுட்டு அதுக்கப்பறோ அடுத்த பக்கோ அ இது மேரி நம்ம அப்டியே வா வாரோ வாரோ நம்ம கொஞ்சோ கொஞ்சமா படிச்சுட்டு அ அப்பறோ இந்த மாச கடைசின்னு வரு இல்லையா நம்ம இதுவரைக்கு என்னென்ன படிச்சிருக்கோங்கறத ஒரு வாட்டி எடுத்து நம்ம அ மறுபடியு ஒரு வாட்டி நீனைவுபடுத்திக்கணு அதுக்கப்பறோ வந்து ட்டு ம் இதுல வந்துட்டு முக்கியமான ஒண்ணு என்ன அப்டின்னாக்கா நம்ம அத எழுதி வர எழுதி பாக்கணு நம்ம வந்துட்டு அந்த ஒரு வார்த்த படிச்சா கூட அத கண்டிப்பா எழுதி பாக்கணு நம்ம ஆசிரியர்கள் கூட சொல்லுவாங்க அ நீ வந்து ஒரு வாட்டி எழுதி பாக்குறது பத்து வாட்டி நீ படிச்சு பாக்குறதுக்கு சமம் அப்டின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையானது நம்ம மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக் குங்கறத நம்ம எழுதும்போது நம்ம தெரிஞ்சுக்கலா ஆ நம்ம வந்துட்டு ஒரு வட்டி நம்ம எழுதுறோ அப்படின்னாக்கா நம்ம அதுல வந் து என்னான்ன வார்த்த வந்து அ தப்பா இருக்குதுங்குறது நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல பதிஞ்சுரு போனவாட் நம்ம இப்ப நம்பளே எழுதி பாத்துட்டு நம்பளே திருத்துறோங்கறப்போ இது போனவாட்டி இது தப்பா எழுதிருந்தோமே ஆது தப்பா எழுதிருந்தோமே அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிரு அப்புறோ நம்ம திரும்பி நம்ப அடுத்த முறை எழுதும் போது நம்ம அந்த கரெக் கண்டிப்பா நம்ம வந்து அந்த எடத்துல வந்து தப்பு பண்ண மாட்டோ ரொம்ப சரியா எழுதிருவோ அப்புறோ வந்துட்டு அம் அந்த அதே மாதிரி ஒரு ஒரு இதுல ஒரு ம் சொல்லுவாங் காலான் அட்டவணையினு அத நம்ம கண்டிப்பா அது நம்ம ஒரு பின்பற்றனு ஏன் அப்படினாக்கா நம்ம ஒரு நாள் படிப்போ இன்னொரு நாள் செரி நாளைக்கி படிச்சுக்கலா நாளைக்கி படிச்சுக்கலா அந்த மாதிரி தோணு அதுக்கு வந்துட்டு நம்ம இல்லேல்ல கண்டிப்பா படிச்சுதா ஆகணு ஒரு வழி இல்ல அந்த மா எல்லாத்துக்குமே அப்படிதா ம் படிச்சுதா ஆகணு படிச்சுதா ஆகணுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நம்பளே வந்துட்டு ஒரு ஊ ஊக்கப்படுத்திக்கணு வேற ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா ஊக்கப்படுத்த மாட்டாங்க ஏ அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம படிச்சாலு செரி படிக்காட்டி செரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் கெடையாது நம்ம படிச்சாலு படிக்காட்டி நமக்கு தா அது நஷ்டோ நம்ம படிச்சா நல்ல வேலைக்கி போ போறது நம்ப தா நம்ம படிக்கலனா கஷ்டப்பட போறது நம்மதா அதனால வந்துட்டு நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம அத எதையு எதிர் பாக்காம நம்பளே அத படிக்கலா அப்படின்னு நா நெனைக்கிறே தோழர் சேரி தோழர் ரொம்ப நன்றி தோழர் உங்கள்ட்ட பேசுனது மிக்க மகிழ்ச்சி நன்றி
நன்றி